அந்த இல்லபா அது வந்து நோம்பு நாள் வேற அந்த அளவுக்கு சுத்தி பாக்க முடியாது அதுல்லாம நம்படுக்கு வந்து காசு கம்மியாதா இருக்கு ஏனா துபாய்ன்றது வந்து எல்லாமே காஸ்லி தா
துபாய்யே வீடே வந்து அவ்ளோ காஸ்ட்லி ஆங்க வீ டு வந்து ரெண்டுக்கு எடுக்கறதே வந்து அவ்ளோ
அங்க வந்து பேமிலியோட போனுனா மூணு லட்சர் ரூபா கைல வெச்சுகணுமா
ஆமா ஆ இல்ல ஆனா வந்து துபாய விட சவுதிய விட துபாயில வந்து ரூல்ஸ் கம்மி
ஆமா ஏனா அது டூரிஸ்ட் பிளேஸ்ஸு பா அது அதுவந்து மக்காக்காக கூட்ற எடோல உனக்கு கண்டபடி எல்லாரயு அலோ பண்ண முடியாதுல்ல சவ்தில
ஆமா
உம்ராவிசா அதுக்குதா வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க சவுதில டூரிஸ்ட்டு விசாவுக்கு கம்மி தா குடுப்பாங்
ஆமா அது வந்து சவு தில வந்து எப்டி தெரியுமாா ரொம்ப அ அவங்களோட நறை ய வந்து ரூல்ஸ் அப்டி ஒரு ரூல்ஸு விசாக்கு இப்போ வந்து நாலா வந்து
நீங்க ஓனா போறீங்கதா
இல்ல ஹஸ்பண்ட் வந்து அழச்சுக்கிறாங்க அங்கருந்து ம் ம் ம் ஆமா சொல்லா
செரி வந்து உங்களோட கூப்ட்டுட்டு தான போறாங்க
என்னப்பா ஆமா அவங்க வராங்க நீ சொல்ல சொன்னேல்ல
ம்
நெக்ஸ்ட் மந்த்தும் ஆறாம் தேதி விஷால வாராங்க அதுதா எனக்கு கவல கவலையா இருக்கு நீ சொனல் லீவு முடியுலல அம்மா வீட்லல
எ அடி வாமா எத்தன மாசோ ஊர்ல இருக்காங்க ஓ லைன் அடுத்த மாசோ கடைசிலே கெளம்பிருவிங்க சும்மா ஒரு ஆனா லீவுக்கா அப்டியே இதுலயே அவங்களுக்கு லீவ் ஓடிரு தான
ஆமா அம்மா
திரும்பிய வுட்றதுக்கு வருவாங்களாமா
அது தெரியலப்பா வுட்றதுக்கு வரதுக்கு வந்து சான்ஸ் இல்ல ஒன் இயர் முடிஞ்சுதா லீவ் தருவாங்க இந்த தடவ லீவு
நீ பேபிய கேர் பண்ட்டு கஷ்டப்பட்டு வரணுமேடி
ஆமா யாராவது போனாங்கன்னா சேந்து அனுப்பி வுட்ற மாரி ஐடியா என
இருக்கருக்கூ ம்
அதோட போது அந்த மாதிரி சொல்லிட்டு
எ ஹஸ்பண் கிட்ட எப்டி தெரியுமா கோரிக்க வெச்சிருக்கே என்ன உம்ராக்காக அழச்சிட்டு போங்க அப்டின் சொல்ட்டு கோரிக்க வச்சிருக்கே மனசுல போய் பதிஞ்சிருக்கோ
து ஒண்ணுமே இதுல்லியே ரிஃபாட்டு உம் உ மாப்ள அழச்சிக்கிறான்னா அழகா அழச்சிக்கலாமே இப்போ எ ஹஸ்பண்டுக்குனாலு வந்து கடனிருக்கு வீட்டுக்கு வந்து செலவுக்கு பணோ அனுப்பனு நெறையா க கரெக்ட்டா அதோட இல்லாம வந்
து நெய்ய கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ ஹஸ்பண்ட்க்கு அந்த மாரி இல்லியே ஸ்கூல் சேத்தா தா வந்து அய்மணு வரு கமிட்மென்ட்ஸு
அவங்க ஏதோ ஒன்னு மனசு ல வெச்சிருக்காங்கடி ஆனா வெளிப்படையா சொல்ல முடியில சோஃபினா அது என்னானே தேயில இல்ல என் நாத்தனார் அப்டி செய்றாங்க அ
இப்போ ஆ இப்போ எ ஹஸ்பண்டுக்கு வந்து அத்தம்மா வந்து வேற சம்பாத்தியோ இல்ல அதனால அவங்க அனுப்பனு கண்டிப் பா இப்போ வந்து உ மாப்ளைக்கு வந்து அந்த மாரி இல்லல அத்தா அம்மாக்கு வந்து அவ்ளோதா வரு துல்ல கடையிலெருந்து வருது காம்ப்ளெக்ஸ்லேந்து வருது
ஆனா கட வந்து இடிச்சுட்டாங்கள அந்த ஹைவேல அதனால கடையில வரது இல்ல அந்த காம்ப்ளெக்ஸ்ல வரதுதா ஆனா வந்து அ ஸ்டிக்ட போல இவங்களும் அ பணம் வந்து கரண்டு பில் எல்லா இந்த வீட்டுக்கு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் பத்தாயிரம் ஒரு வரது டி அதுஎல்லா எ மாப்பிள்ள தா கட்டுதா எனக்கே ரீசெண்டா தா தெரிஞ்சிச்சு
பத்தாயிரமா
அவங்க கை ஆ அவங்க கையில வேற பத்தாயிரம் ரூபா ஏ அவங்க கையில வேற செலவுக் அனுப்போ அப்புறம் வந்து இப்போ ஒரு லட்சம் ரூபா இதுக்கு அனுப்பிருக்கு ஒருலட்ச ஒன்ற லட்ச ரூபாவா தெரில ஆபரேஷனு அனுப்பிவிட்டுருக்கு
இப்போ செலவு அவங்க வந்து காம்ப்ளெக்ஸ்லலா ஒன் மந்த்துக்கு எவ்ளோ வரும் கிட்டத்தட்ட
அவங்களுக்கு என்ன ஒரு பதினஞ்சு தொடும் அது போத அதா
இந்த பதினஞ்சுத்தோடுக்கு அந்த இந்த செலவுல்லா பாத்துட்டா அவங்க அந்த செலவு வந்து சேமிச்சு தான வச்சிருப்பாங்க ஆபரேஷனுக்கு அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலால
அது தாண்டி குடுங்கணுள்ள மொ இருந்து ம் எங்க பொண்டாட்டிக்கு ஏதாச்சு வாங்கி தந்துட்டா இல்ல வேற மாரி ஏதாச்சும் செஞ்சுட்டா பையன இழுத்துட்டா என்ன பண்ணுறது அவ அவங்க அடி க்கடி சொ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க டி அ வந்து வெளிநாட்டுல எல்லா வந்து ஃபேமிலியோட இருந்தா வந்து கஷ்டே அ ஊர்ல சேர்த்து வைக்க முடியாது காச அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க
ஏபா ஊர்ல சேர்த்து வச்சு என்னப்பா பண்ண போறோ செலவு பண்ற இந்த டைமிங் வந்து திரும்ப வராதுல்ல பிள்ளையோட இருக்கிறது
ஆமா
புள்ளையேட ஸ்பெண்ட் பண்ற டைமிங் வந்து அடுத்து திரும்ப புள்ள பெருசா இன்னு வராதுல்ல அத்தா மேல வந்து ஒரு அபிப்பிராயம் பிரியம் வந்து கம்மியால இருக்கு கொஞ்ச வந்து சேர்ந்து இருந்தா தா வந்து வரும் அதோட இல்லாம
சாஃபினை சாஃபினை எனக்காக துவா செய் சாஃபினி எனக்கு வந்து உடம்பு வந்து ஒரு
ந
ப்ப இருக்க மாட்டேங்கு என்ன ஆச்சுன்னா நெஞ்சில அப்டியே ஒரு மாரி கட்ட போட்ட மாரி இருக்கு சளியா இல்ல என்னானே தெரியல அந்தளவு மூச்சு வந்து ஃப்ரீயா உடவரல ஆனா டைஜெஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு ஆனா அக்குபஞ்ச டாக்டர் வந்து நாடி புடிச்சி பாத்துட்டு ஒண்ணமே இல்ல அப்டிங்கற டைஜஸ்ட் ப்ராப்ளம் தா இருக்கு அது இன்னும் டென் பர்சன்டேஜ்கக்கு சரிய ஆயிடும் அப்டின்னு சொல்லிடு மாத்திர மருந்தேல்ல எல்லா தந் இருக்காரு ஆனா என்ன அந்த மூச்சு பிரச்சன மட்டும் சரியா மாட்டேங்குது அதுக்கு ஏதாச்சு
ஏய் இருக்குல்ல இல்ல மூச்சி பிரச்சன
அந்த மூச்சு பிரச்சன அந்த டைஜஷன்னால ஏதோ ஆகுது அது வந்து ஏன் டைஜஷன் ஏன் சரியாவே ஆகமாட்டேதுன்னே தெரியல
சாப்பிடுறதுெல்லா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இதுங்கறது உடனே படு இருக்குது அந்த மாரிலாம் பண்ணி பத்தா ஆய்டுது
அந்த மாரி பண்ணி பாத்து பாக்குறே இப்பதா அந்த மாரி செய்யறேன் வாக்கிங் போயிட்டு ஒரு டென் ரவுண்ட் அடிச்சு அதுக்கப்பற திரும்மியா வந்து படுக்கறது தா அந்த மார்தா செய்யுறது அது என்னான்னே தெரியில ஆனா ஈ ஈ சி ஜி எல்லாமே எடுத்து பாத்துட்டாங்க ஹாட்லா நல்லாதா இருக் க்கு அப்பில்லா எல்லாமே பா்த்தாச்சு
அதல்லா ஒண்ணுஇல்ல சரிஷ்வல்லா வந்து சரியாகிடு
ம் புரியலப்பா இது நா உள்ள பொய்டுச்சு
கேக்குதா பேஸ்
ஆ இப்ப கேக்குது ம் இப்ப கேக்குது
இல்ல அந்த மாதிரில்லா வந்து ஈஜு ஈ சி ஜி பா பாத்தாங்களா இ சி ஜி பாத்துட்டு அதெல்லா வேற சொன்னாங்ளா
ஆம்மா நல்லாதாருக்கு டைஜ்ஜஸன் ப்ராப்ளம் ஆனா ஊன்னான்னா டைஜ்ஜஸன் ப்ராப்ளம் தா என்ன கேட்டாலுமே டைஜெஷ்
மாதிரி வாங்கி குடிக்க வேண்டியதானே நாட்டு மருந்து அந்
அது அப்பதிக்கி ரிலீஃப் ஆகுதுப்பா அதுவந்து ரெகுலரா எடுத்துக்க முடியாதுல்ல
ம் ம் ம் அல்சருவேற வந்து கொண்டு வந்து
நம்மளுக்கு என்னா வயசு என்னா வெ எழுவதா இருவத்தஞ்சு இருவ இருவத்தேழு தான ஆகுது நம்ய அதுக்கு தகுந்தா போலதான ஏ நாவு என்னது கல்லு சாப்ட்டா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே கல்லு கூட செரிக்குமா என்மோ போவாங்கள அந்த மாரி வய்சு
கூட செரிக்கிற வயசுதான
ம் ஆம்மா அப்டே கல்லுல்லா செரிக்கிது
அது என்னமொ உண்மதா இல்ல ஓ அம் மாமி எங்க வீட்டு ஃபுட்டு ஒத்துக்கிலையா சமையல் அந்த மாதிரி உள்ள து
அது ப்ப நோன்ம்ப்ப என்னாச்சுன்னா நா பண்டாரிங்கல்லா சம் பாங்கல்ல அதுல லாஸ்ட்டு பத்து வந்து என்னாச்சு சமச்சு குடுத்துட்ருச்சோ இந்த ஊர்ல அது வேற ஒத்துக்காம பெய்டுச்சு அதுல அஜினமோட்டோ போட்டோனா யாருக்கு தெரியு
ஆம்மா செஞ்சிருப்பாங்க மன மனமா இருக்கற்துக்கு எதாவ்து இது
அது செஞ்சாங்க ஓக்கே ஆனா வந்து அது எனக்கு புட் பாய்சன் மாரி அய்டு ச்சி அதுலதா ஏதோ ஒரு மாரியா ஆயிடுச்சு நா பஜல் சாப் ட்டு பஜ தொள வந்த எனக்கு என்னமோ ஆய்டுச்சு
ஆம்மா
ஒடனே ஓட்றாங்க பாரு துடிச்சுக்கிட்டு காரு எடுத்துக்கிட்டு இஃப்த்திலி களம்பு களம்புன்னு துடிக்கிறாங்கடி அப்புடி
யாரு
ஏ என்னோட ஹஸ்பண்ட்தா ஊர்லதானே இருந்தாங்க நோம்புல
ஆ ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆ ஆ ஆ
துடிச்சுக்கிட்டு ஓட்றாங்க ஒட்னே கார் எடுத்துக்கிட்டு அத்த காருதான்னே இருக்குதானே
ம் ம் ம் ம் மா அந்த நேரத்துல எந்த ஹாஸ்பிட்டலுக் போனீங்க
நா ஐமன் பொறந்துச்சுல்ல அந்த ஹாஸ்பிடல்தா அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்தா ஆனா ஃபஜருக்கு தா நாங்க போனோ டியூட்டி டாக்டர் தா பாத்தாரு
ஆ ஆ
டைஜஷன் ப்ராபுளம் தா சொன்னாரு ஆனா ஹார்ட் பீட் வந்து ஓவரா ஆயிருச்சு நூத்தி பத்தோ என்னமோ ஆயிடுச்சு
மாமியங்களுக்கெல்லா தெரியாது அப்போ அவங்கல்லா வரல
தெரியு தெரியு எல்லா குடும்பத்தோட எல்லா வந்துச்சு நாத்தனா மட்டு வீட்ல இருந்துச்சு
அப்புடியா ஆ ஆ அந்த மாதிரி வந்துட்டு கட்டா வந்து எத்தன மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க
அதுக்கப்புறோ ஏழ் மணிக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ்ஸு ஏறுச்சு ரெண்டு ட்ரிப்ஸ்ஸு
ம் ம் அது செரிங்
அவங்க அந்த ட்ரிப்ஸுல ஏறுது சாப்ட்வின்னு ட்ரிப்ஸ்ஸு நா வந்து நோம்பு வெ வெச்சதுனால நோவ்ஸ்தா வந்து ரொம்ப வீக்னஸ்ஸா இருக்குந்தான
ஆமா அ
நம்ம வந்து முப்பது நோம்புல லாஸ்ட்டு பத்துல தான இந்த மாரி ஆச்சி அப்போ நம்ம இருவது நாளு மேல நம்ம நோம்பு வெச்சுட்டு வரோ நோவ்ஸ் எல்லா ரொம்ப வீக்னஸா இருக்கு சோ வந்து நம்ப இது ட்ரிப்ஸ்ஸு ஏத்தும் போது என்ன செய்யு அப்டின்னா அ ரொம் ம்ப எப்டி சொல்ல வலிக்குல்ல ஏத்துறாங்க ஆ ரொம்ப வலி க்கிது அப்டிங்குற நீ ஏற்கனவே குள்ளா பத்தனி தான அப்டிங்கறாங்கடி
அப்டித்தா சொல்லுவாங்கல்ல எதோ ஒரு இதுக்கு எதோ ஒரு இதுக்கு வலிக்குது வலிக்குதுன்ஸ் சொல்லிட்ருந்தன்னா பிள்ள பெக்கும் போது வலிக்குலியாப்போ அப்டிங்கறாங்க
பாரு எப்டி கேட்டு உட்றுது பாரு நம்ம எந்த மாரி நெலைமையில இருக்கோ
என்னமோ ஒன்னு செஞ்சேம்ப்பா
இல்ல நீனாச்சு இல்ல ரெகுலர் டேஸ்ல இருக்கும் போது உன்ன வந்து கேக்குறாங்க இந்த மாரி வலிக்குதுன் சொல்லும் போது
ஆமா ஆஸ்பத்திரில அ அங்க போய் இருக் க்கும் போது யாராவது இந்த மாதிரி கேள்வி கேப்
வெடுக்கு வெடுக் க்குனு இப்டி கேட்டு உட்டா அந்த எடத்துல எனக்கு எப்டி தெரியுமா இருந்துச்சு அப்பயும் அப்ப கூட தெரியல அதுக்கப்பறோ இப்போ நெனச்சு நெனச்சு பாக்குற வேதனையா இருக்கு
நமக்கு ஒடனே புரியாதுப்பா நம்ம தா டியூப்லைட் ஆச் ச்சு லேட்டா வந்து ஏ இந்த மாரி சொன்னாங்க நம்மள பாத்து இந்த கேள்வி கேட்டுட்டாங்களே அந்த மாரி சொல்லிட்டு கொஞ்ச லேட்டா தாம் புரியு ஆமா
ஆ அப்ப எவ்ளோ மனசு கஷ்டப்படு நம்பளுக்கு
ம் அந்த மாதிரி ஆமா நமக்கு வந்து அவங்க வந்து கேக்குறப்பத் தெரியாது கேட்டு முடுச்சதுக்கப்பறோ கொஞ்ச லேட்டா தா வந்து ரியலைஸ் ஆகு ஓ இவங்க இந்த மீனிங்ல கேட்ருப்பாங்ளோ அப்டின்னு சொல்லிட்டு
ட்டு கர்ப்ப பைய் ஆப்ரேஷன் பண்ணும் போது ஆசு ஊஸ் சுங்கராங்க இங்க வலிக்குது அங்க வலிக்குது நம்ம அந்த மாரி கேட்ருமா நம்ம அந்த மா